பண்ணாத காரியோ ஏது இருக்கா
நா நல்லா இருக்கே பிம்பா
சேரி சேரி நண்பா
ஒரு விஷியோ கேக்கணு நண்பா
ம் கேளு டா என்ன ஆச்சிரியோ
இப்போ நம்ம டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோனு வையி
ம் கண்டு புடிச்சிட்டா
அதுல போயி ஆயிர வருஷோ முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனாண்டா கூட்டிட்டு வந்தா அவ என்ன ரியாக்ஷன் குடுப்பா
இது ஒரு நல்ல டாபிக் தா ஆனா மோதல்ல ரோடுல கார்ரோன்த பாத்தா அவ ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிருவான்னா
கார பாத்து மட்டு இல்லடா சிக்னல்ல நிக்கிர நூறு கார பாத்தா எவ்வளவு இரும்பு மிரு மிருகங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்குறாங்கன்னு கேப்பாங்கள்ளே
ஆமா ஆமா நண்பா அதுவு சரி பைக்ல ஒர்த கிலோ மீட்டர் ஸ்பீட்ல போனா இவ உயிர எடுத்துட்டான நெனைப்பா போல எ நண்பர் கூட ஒருதர் அந்த பைக் வாங்கி அப்படிதா போ போறான்னு நெனைக்குறேங்க
அடே நம்ம வாங்குன நம்ப அவன போன காட்டுவோண்டா
ஓ அப்போ
ஸ்கிரின்ல வீடியோ கால் பண்ணி அமெரிக்கால இருக்கிற ஒருத்தன் கிட்ட பேச வை
கேட்டு அவ ஹார்ட் அட்டாக்கு வந்துரு போலடா
இவ எப்படி இந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்டானு பால்ல
இல்லடா அவ போன இடர்நெட் இன்டர்நெட்டு பாத்தா ஆனா அதிகமா சாக்காவ கற்பன பண்ணி பாரு இப்போ ஒரு கேள்வி கேக்குர ஒரு ரெண்டு நொடியில ஆன்சர் வந்துரு
ஆ
ஆனா காலத்துல ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணுனா பல பயனோ பல பேர் கிட்ட பல கேள்வி நெறைய கஷ்டோ
உண்மைதா இப்போ கூகுள்ள டைப் பண்ணுனா போது
அதா அதா நண்பா இப்போ அவ நம்மள பாத்து இந்த உலகத்துல இருக்குற எல்லா அறிவையு பாக்கெட்ல வெச்சுருப்பிங்கனு சொல்லுவா
ஆனா டே அடுத்த பத்து நிமிஷோ நம்ம இன்ஸ்டாகிராம் தான ஸ்க்ரோல் பண்றோனு பாத்தா
ஆமா ஆமா நீங்கதா
அறிவு இருக்குறது செரி அத யூஸ் பண்றவ்ங்களானு கேப்பாங்கள
டேய் அவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா
முடிஞ்சது
ஒரு பில்டிங் ஃபுல்லா ஃபுட்டு சாப்பாடு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஜூஸு ஐஸ்கிரீமு இந்த மாரி ஆயிர பொருள் இருக்கு நண்பா
ஆமா அவ காலத்துல ஒரு மீன் கிடைக்கற்தே கஷ்டோ
அதா அதா நண்பா இப்போ அவ நம்மள பாத்து இவ்ளோ சாப்பாடு இருக்குறப்போ யாராவ்து பசிக்குது பசிக்றாங்கனானு கேப்பா நண்பா
அப்போ நம்ம வேர்ல்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ சொல்லுவோ நண்பா
ம் ம்
அவ கண்ஃப்யூஸே ஆகிடுவா
ம் ம் உண்மையில கண்ஃப்யூஸ் ஆயிடுவா நண்பா
டேய் அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா
ஓ அதுதா பெரிய ஃபேக்ட்டு
இந்த எக்ஸரே அப்றோ எம் ஆர் ஐ இந்த இதய சர்ஜரி அப்ற இந்த கிட்னி மா மாற்று வெக்கிறது அதெல்லா பாத்தா என்ன நண்பா பண்ணுவா
ஆமா நண்பா அவ காலத்துல சாதார்ண ஊசிக்கே பல பேரு எறந்திருப்பாங்க நண்ப சாரி சாதாரண ஜொரத்துக்கே பல பேரு எறந்திருப்பாங்க நண்பா
ஆனா இப்போ டாக்டர் ஒருத்தரு ஹார்ட்ட ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்றாரு
ஆ டாக்டரா எல்லாருமே நெனைப்பாங்க இது பாத்துட்டு
மேஜிக்னாதா நெனைப்பா மேஜிக்னுதா நெனைக்க முடியு அவனால வேற என்ன நண்பா பண்ண முடியு
ஆனா டேய் எனக்கு ஒன்னு தோணுது
ம் சொல்றா
அவ இந்த இந்த தொழில்நுட்பத்தெல்லா பாத்துட்டு நா சாக் ஆகுறத்தவிட இப்போ நம்ம வாழ்க்க முறைய பாத்தா அவனு அதிகமா சாக் ஆவால்ல
எக்ஸ்பிளைன் பண்ணு
ம் இப்ப நம்ப குடும்பத்தோட ஒக்காந்து பேசுற நேரத்த விட இப்ப நம்ம ஃபோன்ல செலவழிக்கிற நேர தான அதிகோ
ம் ம்
அப்போ நண்பனுக்கு நல்லா எ பக்கத்துல இருந்தாலு ஆம் நாம் மெசேஜ் அனுப்புறோ
ஆமா
ஆ சாப்பாடு சாப்புட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து ஸ்நாப் போட்றோ
அது உண்ம தான்டா
அவ நம்மள பாத்து நீங்க வாங்கறீங்களா இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான் கேப்பா
டேய் அவெ ஸ்கூலுக்கு போனா என்னலா நடக்கு இதுவே சிரிப்பா இருக்கும் போது
ஓ நீயு யோசிச்சு பாரு அதுவு கொஞ்ச சுவாரஸ்யமாதா இருக்கு
ம் ஏன்டா
ப்ரோ லைப்ரரிஸ் எல்லா புத்தகோ இருக்கனு இன்டர்நெட்டு ஸ் துல்லா அறிவிருக்கனு
ஆமா
அப்பறோ அ அப்புறோ என்ன இவங்க இவங்க ரீ யூனியன் தா ரெடியா இருக்குது
ஆமா ஆமான்டா
ஆனா பசங்க எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுற்த லாஸ்ட் நைட்டு படிக்கிறாங்க
டேய் ஸ்டாப் பண்ணுடா பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்கு
நண்பா நீ டாப்பர் நண்பா நாந்தா நண்பா
நண்பா இதெல்லா பாத்தாச்சு நண்பா
பாத்தாச்சா நண்பா செரி நண்பா ஆனா இப்போ அவங்ககிட்ட நம்ப ஒரு கேள்வி கேப்போ நண்பா
என்னாது நண்பா என்ன கேள்வி
இப்போ எங்க காலத்துல இல்லாதது என்ன வேணுன்னு கேக்கலா நண்பா அவன்ட்ட
ம் செரி நண்பா
அவ சொல்லுவா இப்போ உ உங்க தொழில்நுட்பல்லா வேணா அப்டின் தான சொல்வா நண்பா
ம் அப்பறே வேற என்ன நண்பா கேப்பா
அப்பறோ உங்க காரு வேணா சொல்லுவா அப்பறோ உங்க ஃபோன் வேணா சொல்லுவா
ம் அப்பறோ அப்ப என்னதா நண்பா கேப்பா அவே
ஆ எனக்கு உங்க ஆவரேஜு லைஃப் ஸ்பேன் மட்டு வேணு அப்டிதா கேப்பான் நெனைக்கறே நண்
ஆமான்டா அவ காலத்துல முப்பத்தஞ்சுலர்ந்து நாப்பது வயசே பெரிய விஷயமா இருந்துருக்குல்ல
ஆமா ஆமா அது தா இப்போ எண்பது வயசு சாதாரண தா நண்பா
ஆனா அது அவனுக் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான்டா இருக்கு ஆனா நம்ம அவங்கிட்ட ஒரு கேள்வி கேக்கணு
என்ன கேள்வி நண்பா
உ காலத்துல இல்லாத இல்லாதது வந்து இப்ப என்ன இருக்கு அதுல உனக்கு என்ன புடிச்சது என்னன்னு கேக்கணு நண்பா எனக்கு
ஆ ஆனா அவ கொஞ்சோ யோசிப்பான் நெனைக்கிற நண்
அப்பறோ
அப்பறோ என்ன உலகோ சொல்லுவா
ஏன்டா அதுக்கு அர்த்தோ
அவ காலத்துல உலகோ சின்ன பெட்டி அவ கிராமோ அவனுக்கு அவ காடு, அவ ஆறு அவ்ளோ தா நண்பா
ம் ம்
ஆனா இப்போ ஒரு ஸ் ஃபோன்ல உலகமே தெரியிது ஒரு ஒரு வீடியோல வேற நாடோட கலை கலை கலை கல்ச்சர் எல்லாமே தெரியிது நண்பா இப்போ ஒரே ஒரு கிளிக்குல வேற கண்டத்துல இருக்கிறவ கிட்ட பேச முடியுது தா நண்பா
உண்மைல இருந்தா டே கடைசில அவ டைம் மிஷின்ல திரும்ப போற நேரோ வந்துடுச்சுன்னா
ஓ அப்றோ போயிருச்சுன்னா
போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன சொல்லுவா அத பத்தி யோசிச்சியா எதாவ்து
ஓ அத பத்தி ஆனா எனக்கு இப்பதா நீ சொன்னதுக்கப்றோ ஒன்னு தோணுது
சொல்லு நண்பா
ஆ அவ இப்படிதா சொல்லுவா அப்டியு எனக்கொன்னு தோணுது நண்பா
என்ன
இப்போ நாங்க கனவு தண்டத்துல உலகத்துல நீங்க வாழறீங்க அப்டின் சொல்லுவா நண்பா நாங்க நாங்க க ற்பன பண்ண முடியாத தொழில்நுட்போ உங்ககிட்ட இருக்குது அப்பிடினு அவ சொல்லுவா நண்
செரிதா நண்பா அதுவு
ஆனா நாங்க அப்றோ முடியாத வசதிங்க உங்ககிட்ட இருக்குது அப்டியு கூட சொல்லுவா நண்பா ஏனா அவே இந்த மாரியான டெக்னல்ஸ்ல பாத்துருக்க மாட்டால்ல நண்
ஆமா ஆமா அதுவு செரிதா அப்பறோ
ஒரு விஷ்யோ மட்டு மறந்துறாதீங்க அப்டின் சொல்வா நண்பா
என்னவா இருக்கு நண்பா அது
அதுதா நண்பா வாழ்க்கைய எளிதாக்கற டெக்னாலஜி உருவாக்குறது பெரிய விஷ்யோ இல்ல ஆனா அவ வாழ்க்கைய ரசிக்கிற தெறம இருக்காது அத விட பெரிய விஷயோ அப்டினு அவ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுதா நண்பா போவா
அதுவு சரிதா நண்பா இதுல எனக்கென்ன ஒரு விஷயம்னா நண்பா இப்போ ஒரு அம்ப தாறு வருஷோ அறுவது வருஷோ முன்னாடி அவுங்களோட வாழ்க்கை முற வந்து வேற மாரி இருந்திருக்கு நண்பா தினமு காலைல அவ்ங்கவுங்க வேலய அவ்ங்கவுங்க பாத்திட்டு
ஆமா நண்பா
ஆனா அவுங்க வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க ஆனாயிப்போ
அதா நண்பா இதே அம்பது அறுவது வருஷத்துக்கு இப்படினா நண்பா நம்ம வந்து ஆயிரோ வருஷத்துக்கு முன்னாடி போ போறோ நண்பா ஆனா அவுங்களோட மனநிலைமை எப்டியிருக்கு பாக்கலா
அதுவு செரிதா நண்பா ஆனா அவுங்களோட உணவு அதுக்கப்பறோ அவுங்களோட தினமு தினசரி வாழ்க்க வந்து நல்லாருந்திருக்கு நண்பா உடல் உழைப்பு நல்லா சாப்ட்டுட்டு ஆனா என்ன ஒன்னுன்னா அந்த மருத்துவல்லா அந்த காலத்துல பெருசாருந்திருக் காது அதனால நெறய பேரு இறந்திருப்பாங்க ஈஸியா
உண்ம நண்பா ஆனா அந்த காலத்துல வந்து அ அவ்ளோ பேருக்கு அவ்ளோ எ ளிதா வந்து நம்மளுக்கு நோய் வராது நண்பா ஏனா அவுங்க சாப்ட்ட எல்லாமே கலப்படயில்லாத நேச்சுரல் உணவு நண்பா
அதுவு செரிதா நண்பா இப்போ செடி வளர்றதுலருந்து அத அறுவட பண்ற முன்னாடி வரைக்குமே சரியான யெல்லாத்துலயு கலப்படோ கெமிக்கல் தா நம்ப யூஸ் பண்றோ
அதுவு சரிதான நண்பா ஆனா நா கேள்விப்பட்ருக்கே நண்பா ஒரு சின்ன ஒரு இருபது முப் பது வருசத்துக்கு முன்னாடிலருந்தே இந்த மஞ்சள் காமால நோய்க்கே மருந்து இல்ல நண்பா அதுலே பல பேர் செத்துருக்காங்க ஆனா அத்தன வருஷத்துக்கு முன்னா டி இந்த போதிதர்மர்லா இருந்திருப்பாருன்னு நெனக்கிறே நண்பா அவர் ரெண்டு கஷாயத்த கரச்சி குடிச்சி
ஆமா ஆமா நண்பா சொல்றதுயெல்லாமே செரிதா நண்பா செரி நண்
செரி நண்பா ம் செரி நண்பா